டைம் தோழி கேக்குதுங்களா ஆ நல்லா இருக் கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆ கேக்குதுங்க தோழி நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன பண்றீங்க சாப்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி வெஜிடபிள் பிரியாணியு மீல் மேக்கர் ஃப்ரையு வெங்காய பச்சடி கத்திரிக்கா பச்சடி நீங்க என்ன சாப்ட்டீங்க என்னங்க தோழி
மீல் மேக்கர் ஃப்ரை எப்டி செய்வீங்க
மீன் மேக்கர் ஃப்ரை நம்ம நார்மல் தா நம்ம எப் ப்படி நம்ம கறி பொரி எல்லா கறி கறி எல்லா பொரிப்போல்ல அதாவது நம்ம மட்டன் பீஃப் அது அதே மாதிரிதா
இல்ல இல்ல நார்மலா அத வந்து வெஜிடபிள் பிரியாணியில ஆட் பண்ணுவாங்க அது மட்டும்தா தெரியு ஆனா இந்த மாதிரி ஃப்ரை பண்றது தெரியாது
ஆ அன ஒ ஒரு மாறி எனக்கு அந்த மீல் மேக்கர் பிடிக்காது செரி வீட்ல கேட்டாங்கன்தா பண்ணே அதுவு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லா இருக்கு அந்த மீன் மேக்கர் ஆமா ம் பீட்ரூட் நம்ம சாப்றது அது என்னது நம்ம பிரியாணியில போட்டோன்னு வைங்களே ரொம்ப ஸ்மெல் வந்துடு அதுனால நா பிரியாணியில போடல அதுக்கு பதில அந்த வெறு கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு மட்டு போட் டே அது மட்டு இல்லாம இந்த மீல் மேக்கருக்கு வந்து கொஞ்சமா சுடுதண்ணில போட்டு அவிச்சிட்டு அப்புறமா அது தண்ணி எல்லாம் புழிஞ்சி சும்மா லைட்டா ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் டு மிளகாத்தூள் மஞ்சத்தூளு அப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா கொஞ்சமா தயிர் லெமன் இவள மட்டும் போட்டுட்டு
ம் சிக்கன் ப்ரை பண்ணறதுக்கு என்னல்ல ஆட் பண்றமோ அது அப்டியே ஆட்
அதேதா ஆம்மா அதேதா ஆனா வந்து நா கான்ஃப்ளவர் போட மாட்டே சிக்கனுக்குல்லா செரி இதுக்கு கொஞ்ச ஏன்னா இது வந்துட்டு சீக்கிரமா அடி பிடிக்காதுல்ல அதுனால செரி கொஞ்சமா வந்து கான்ஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணே ஆனாலு ஒரு மாறிதா இருந்தது அது ஸ்மெல்லே ஒரு மாறிதா இருக்கு யாருக்குமே வர வர யாருக்கும் புடிக்க மாட்டேங்குது அந்த ஸ்
நானு அந்த அந்த ஸ்மெல் வந்தா சாப்பிடவே மாட்டே சுத்தமா எங்க வீட்ல யாருமே சாப்ட மாட் டாங்க அது
ஆமா அது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குல்ல ஸ்மெல்லு
இல்லை நீங்க பீப் பண்றேன்னு சொன்னாலதா சர் ட்ரை பண்ணா நல்லா இருக்குமோ அப்டின்ட்டுதா உங்கள்ட்ட கேட்டேனா
இல்ல ஃப்ரை பண்ணா டேஸ்ட்டு தெரியாது நம்ம தனித்தனியா பிச்சு சாப்டு அதாவது நம்ம ஒரு கடிக்கடிச்சு இழுத்து சாப்ட்டோனா பா தெரியும் மொத்தமா போட்டு சாப்ட்டா அவ்ளோவா தெரியு ஆமா ஆமா எனக்கு அதனால அது பிடிக்கிறதே இல்ல ஒரு மாதிரி அதுவு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லா வருதுல்ல அதனால எனக்கு புடிக்கிறதே இல்ல
அதா தெர்ல ஒரு மாதிரியா இருக்கு நா ஹாஸ்டல்ல இருக்க டைம்லலா அதிகமா அதா கொடுப்பாங்க
ஓ ஹாஸ்டல் ஆமா நறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கே ஹாஸ்டல் எப்பவுமே இந்த மாதிரிதா போடுவாங்க அப்டின்னு ஆனா அதெல்லா ரொம்ப கஷ்டோ ஹாஸ்டல்லல்லா கொடுத்தாங்கன்னா
டிஷ்சு சொல்லுங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதா இருக்கு மேல ஃபுல்லா சாப்டவே புடிக்காது வேற வழி இல்லாம சாப்ட்டு தான ஆகணு
ஆமா ஆனா நம்மளுக்கு பசதிக்காது கொஞ்சமாது சாப்டணுல்ல
ஆமா
அதாவது நம்ம விருப்ப விரும்புறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு பசிக்கு அடங்கணு அப்டிங்கறதுக்காகவா நம்ம சாப்பட்ணு தானே
ஆமா சாப்ட்டு தா ஆகனு இந்த வெஜிடபிள் ரைஸ் பண்ணன் சொன்னீங்கல்ல அது என்னன்ன ம மசால ஆட் பண்ணீவீங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவீங்களா
ஆமா நா இதுக்கு முன்னாடி வெறும் மெளகாத்தூளு மஞ்ச தூளும் மட்டு தா ஆட் பண்ணி பண்ணிட்டு இருந்த அப்பறமா நாலாகாக வந்து எல்லாரு‌ வந்து கொஞ்சோ டேஸ்ட்டு டிஃப்ரெண்டா பண்ணுங்க அப்டின்னு சொன்னதுக்கு அப்புறமா கடைகள்ல இருந்து பிரியாணி மசாலா வாங்கிட்டு வெறு ஏன்னா அது பிரியாணி மசால்லே அவ்ளோ காரோ இருக்கு ரொம்ப அப்டி இருக்க பட்சத்துல நம்ம மொளகாத்தூள் போட்டல் எனக்கு மொத தெரியாது ஒரு வாட்டி என்ன பண்ணிட்ட சேமியா பிரியாணி பண்ணும் போது இப்படிதா சரி ஃபர்ஸ்ட்டு மொளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமா மொளகாத் தூள் போட்டுட்டு இது பிரியாணி மசாலா வேர போட்டு விட்ட சாப்படவே முடியல வாயில வைக்கவே முடியல அவ்ளோ காரோ அப்பறமா சேமியா பிரியாணி க்கு தயிர் ஊத்தி சாப்ட்டோ நாங்க எல்லாரு அவ்ளோ காரோ அதுக்கப்பறத்துல இருந்து நாங்க என்னப் பண்ண ஆரம்பிச்சட்டன்னா மொளகா தூள் யூஸ் பண்ண மாட்ட புரியல எப்டிங்க
நீங்களே பிரியாணி செய்வீங்களா
ஆமா ஆமா நானே செஞ்சுடுவே மட்டனு செஞ்சுருவே சிக்கனு செஞ்சுடுவே பீஃபு செஞ்சுடுவே வெஜிடேபிளு செய்வே நெய்ச்சோறு எல்லாமே நானே பண்ணிடுவ ஃபஸ்ட்டெல்லா வந்து என்ன ஆய்ச்சு அ ஃபர்ஸ்ட்டு என்ன ச்சுன்ன ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீஃப் பிரியானி பண்ண ஆல்ரெடி எப்பவுமே பண்றது நல்லா வரு ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு சரி எப்பவுமே வந்துட்டு அளவு எடுத்து தண்ணி ஊத்துவோல்ல அப்போ நா என்னப் பண்ண இந்த வாட்டி செரி எப்டினாலு நம்மளுக்கு அ சாப்பாடுக்கு தண்ணி வேணும்ல்ல அரிசி அரிசி வேகறதுக்கு சாரி இல்ல அரிசி வேகறக்கில்ல தம்போடுறதுக்கு தண்ணி வேணுனு என்ன பண்ணிட்ட நம்ம சாப்பாடு வடிச்சிருக்கோம் வடிப்போல்ல தனியா அந்த தண்ணியோடியே ஊத்திட்ட பிரியாணிக்கு அதுக்கப்புறமா வேக வச்ச பீஃப் வேக வச்ச தண்ணியு ஊத்திட்ட பாத் தா பீஃப் பிரியாணி சாம்பார் மாதிரி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் மாதிரி ஆயிடுச்சு
அப்பற என பண்ணீங்க
அப்புறமா அது ஃபுல்லா தம்ளேயே போட்டு போட்டு போட்டு ஆறுனா வந்து சாப்பாடு கட்டி ஆயிடுந் தானே அப்புறமா எல்லாரு சுட சு சுட சாப்பிடாம அதுவு முடிக்கும்போது மணி மூணு சாப்பாடு சாப்பாடு முடியும் போது அப்புறமா ஒரு ஹாஃப்னார்
பன்னெண்டு மணி பன்னெண்டுமணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்ணோ இல்லன்னா அவ்வளோதா முடிக்
ஆமா அதுவு நா லாஸ்ட்ல ஒரு ஒரு மண் நேரமா அதாவது ஒரு மூ அர மணிக்குகூர் வந்து ஏ சிலயே வெச்சு சாப் ப்பாடா ஆறனதுக்குப்பறமா கட்டியா சாப்ட்டோ அது வேற திட்டு திட்டுன்னு திட்டிட்டே இருந்தாங்க அது உள்ளயே ஆயிச்சு சாம்பார் சாதம் மாரி இருக்கு ஆனா பிரியாணி மாதிரி டேஸ்ட்டு இருக்கு பாக்குறதுக்கு சாம்பார் சாதம் ஆஹ் கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிறது வீட்ல வந்து எங்க ஊரு ஸ்டைலதா சும்மா அப்புடி இப்புடி இப்புடி சமைப்பே அப்புறமா எந்த மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவ்வளவா சமைக்கிறதுக்கு ஆ வ ராது எங்க அ அத்த மாமியார் சமைச்சிப்பாங்க அவுங்க சமைச்சாலு எனக்கு அவுங்க டேஸ்ட்டே புடிக்காது சாப்பறதுக்கு எனக்கு அது இந்த ஊர் டேஸ்ட் எனக்கு சுத்தமா புடிக்காது அப்புடி இப்புடி இருக்கோ அப்ப சரினா பகல் எங்க ஃபேம் எங்க அம்மா வீட்லயே இருந்துட்டு ரீசண்டா ஒரு அதாவது போன வர்ஷோ நாங்க தனியா வந்தோ அப்ப வந்ததுல இர்ந்து நாந்தா கொஞ்சோ கொஞ்சோ சமைக்குற உப்பு கூடிரு இல்ல காரோ கூடிரு அந்த மாரி பத்தி கொஞ்சோ இதாகி இதாகி இப்ப கொஞ்சோ கரெக்டா வருது எல்லாமே இப்பந்தா ரீசெண்டா ஒரு டூ மந்த்ஸா
நா எனக்கு இப்ப சிக்ஸ் மந்த்தா ஆவுது நா இதாகி நானு இப்பதா கொஞ்சோ கொஞ்சமா சமைக்கிற எல்லாமே அவுங்களே பாத்துப்பாங்கலா அ வீட்ல ஒரு வேலையு பாக்கறது இல்ல அங்க அம்மா வீட்ல சொல்ற இப்ப கல்யணோ ஆனதுக்கப்புறோ கொஞ்சோ கொஞ்சோ நானா இப்ப கொஞ்சோன் சமைக்கிற ஓரளவுக்கு ஆனா பிரியாணிலா இன்னோ வெக்க தெரியாது வெச்சதுல்ல வெச்சு ட்ரை பண்ணணோ எனக்கு அது வந்து கரெக்டா என்னென்ன மசாலா மசாலா போடணோனு தெரியுல அது கரெக் டா தெரிஞ்சா
அதுதா நீங்க எதுமே போடாதீங்க எது நீங்க வெறு மஞ்சத்தூள் போட்டுட்டு பிரியாணி மசாலா மட்டு கொஞ்சமா போட்டுக்கோங்க அதுவு வேறு எப்புடி தெரியுமா பண்ணோ நா வந்து எனக்கு இப் இப்பதா எனக்கு அதோட மெத்தடே புரிய ஆரம்பிச்சுச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கோ நல்லாவே பண்ண மாட்டே நல்லாவே இருக்காது யாருக் எதுமே பிடிக்காது இப்போ நா என்ன பண்ண ஆரம்பிச்சேனா வெ நம்ம வெங்காயோ இருக்குல கொஞ்சோ எண்ணெய்ல போட் நம்ம எண்ணெய்ல வதக்குவோல அதாவது கரம் ஸ்பைசஸ் அதாவது கிராம் ப்ளெய்ன் கருவாப்பட்ட அதெல்லா போட்டுட்டு நம்ம வெங்காயோ நல்லா ஸ்லைஸா பண்ணிக்கோங்க
ம்
நல்லா ஸ்லைஸா வெட்டிட்டு எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடுங்க அது வந்து கடேசி யா அது சுருங்கி கொஞ்சமா வரு தெரியுமா ரொம்ப நேரமா போட்டு வதக்கிட்டே இருங்க அந்த டைமு நீங்க வேற ஒரு வேல கூட பாக்கலா அது வதங்குற டைம்ல அது வதங்கும் போது கொஞ்சமா அ ஒரு ஒரே ஒரு பச்ச மெளகா அப்புறமா கொஞ்சமா மல்லி எல கொஞ்சமா புதினா எல அதெல்லா போட்டு நல்லா வத ங்கிரோ எல்லாமே நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா அ மூடி வச்சு வதக்குங்க உப்பு ஃபர்ஸ்ட்டே போட்டுருங்க நறையவே இப்ப மொத்த பிரியாணிக்கு தேவையான உப்பு மொதல்லே போட்றுங்க நா அப்புடிதா போடுவே
ம் ம்
அப்டி போட்டுட்டு அதுக்கப்றமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்றமா என்ன பண்ணுனா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல்லா போ போணுல நம்ளுக்கு அது போனதுக்கு அப்றமா கொஞ்சமா வந்து இந்த அ கேக்கல என்னது
இத அத தக்
அ சொல்லுங்க ஆ தக்காளி வந்து சிக்கன் போட்டதுக்கு அப்றமா தா போடுவே செல டைம் வந்து பஸ்டே போட்ருவ அதாவது திக்கல் போடுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடியே வந்து எல்லா வதங்கனது இஞ்சி பூண்டு போஸ்ட்டு வதக்கிட்டு கால் பண்ணுங்க அது வந்து ஒரு சில பேருக்கு புடிக்கு சில பேருக்கு புடிக்காது சிக் போட்டுட்டு அதுக்கப் மிகறமா கொஞ்சோ சிக்கன் தண்ணி வுட்டு வருல அப்றமா தாக்காளிப் போட்டுப்பே தக்காளி போட்டு நல்லா வதனதுக்கப்றமா மொளகாத் அசெது என்னது மஞ்சத்தூளு அவ்ளோதா போட் நல் ல்லா கொஞ்சோ கிரேவி மாரி ஆனோன பாதி லெமனு அப்றமா ஒரு மூன் பூன் தயிரு மறுபடி நல்லா பண்ணிட்டு இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்தனா ஒரு கப்புக்கு ஒன்ற கப்பு தண்ணி வைக்க சொல்வாங்க நா அது யூடியூப் தா பாத்தே ஒரு தண்ணி எடுத்தன்னா ஒன்ற சாரி ஒரு கப் பரிசித்தோ ஒன்றகப்பு தண்ணி இப்ப நம்ம ஒரு ரெண்டு பேருக்குனா நம்ம ஒன்னே ஹால் கப் ஒன்ற கப் அரிசி எடுக்கறோனா ஆ
ம் படிக் கணக்குல சொல்லுவாங்கல்ல படி கணக்குல ஒரு படி எடுத்தா ரெண்டு படி தண்ணி வைக்கணு அப்டின்னு சொல்வாங்ளே
ஜிதக் நாதா சொல்றல அந்த ஒரு கப்பு தண்ணிக்கு ஒன்றை கப் ப்பாரு சரி ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்ற கப்பு தண்ணி அது மட்டு தா தெரியு எனக்கு அதுக்குமேல தெர்ல அதுக்கு மேல எனக்கு சரியா தெரியல இப்ப நா வந்து நம்ம சாப்பாட் போட்ரோல அரிசி இதுல தண்ணி வைக்கிறோ புரியில நீங்க பேசுர கேக்கள என்ன அதா எனக்கு உங்க வாய் கேக்கல இப்ப கேக்குதுங்ளா
ம் கேக்குது கேக்குதுங்க செரி சொல்லுங்க
ஹலோ அ அதா உங்க வாய்ஸ் விவிட்டு கேச்சா அதா அ கேக்குதுங்க அப்றமா அந்த அளவு வச்சுட்டு அ நல்லா நம்மோ தண்ணிய ஊத்திர்ணு ஒரு ஒரு இப்ப ஒன்ற கப்பு அரிசி எடுத்தோனா ஒரு ரெண்டே ஹால் கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டே ஹால் கப்பு தண்ணி எடுத்துட்டு அ கொஞ்சோ கொதிச்சோனா அரிசிய எல்லா போட்டுட்டு டு அது நல்லா தண்ணி எல்லா வத்திடுல வத்தம்போது என்ன பண்ணனு அ இதுருக்கு பாத்தீங்ளா
என்னது அது
கொஞ்சோமா கலர் போடித்
கேசரி பவுடறா ஆ
கொஞ்சமா கள போது கேக்குதா
ஆ கேக்குத்தா கேசரி பவுடரு தான சொல்றீங்க
ஹலோ
கேசரி பௌடர் தானக்கா சொல்றீங்க
தொடைந்து விட்டது தோழி பேஸ்லா தோழி நன்றி வணக்